நண்பர் ஆ என்ன பண்றீங்க வீட்ல என்ன பண்றாங்க
நாங்க இப்பதா நண்பா சாப்ட்டோ நேத்து வெச்ச வத்த கொழம்பு இருந்துச்சு நண்பா நல்லாருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு ஊத்தி சாப்புட்டு தொட்டுக்கருக்கு முட்ட கடிச்சுக்கிட்டு ஆமா நண்பா முட்டைய வேற கடிச்சுக்கிட்டு அடி ட்ல எல்லாரு ஒய்ஃபு மனைவி பாத்தீங்கன்னா பெத் தூங்கிட்ருக்காங்க பைய ப பைய தூங்கிட்ருக்காங்க
சேர் சேர் நண்பா நா என்ன நண்பா பண்றது காலைல சாப்ட்டதுதா ண்பா காலைல இப்பவு சாப்ட்டணுங்க மதிய இன்னு சாப்புடவே இல்லிங்க இனிதா சாப்புட்ணும் இங்கியும் அப்டிதாங்க உப்பு பருப்பும் ரசமுங்க உப்பு பருப்புக்கு மேலாப்ல இந்த எண்ணெய்ய தூவி மழை சாரல் மாரி தூவிவுட்டு ஒரு அடியடிச்சோமுனா
ம் ம் ஆமாங்க அது பாத்தின்னா நெய்ய பரபரன்னு ஊத் சுத்தி அடிச்சன் வைங்க அது வேற லெவல்ல இருக்குங்க
ஆமாங்க ஆமாங்க தம்பி பையே வேற இங்கதா சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல வெயிலுங்களா
மழை எல்லா இல்லிங்க வெயிலுதாங்க பத்து நாளா மோட போட்டு கெடந்ததுங்க அப்புறோ சேரி மழ வரு சேரி மோட போட்டுருக்கேனு பாத்தா எங்கிங்க மழ வருது வெயில் தாங்க வருது மனுஷனால வெளியிலு வெயில வெளியு போ முடில ஒண்ணு பண்ண முடியலீங்க ஏ ஆ செயலில பாத்தீங்கனா நெறைய பேர் வெயில்னால முப்பத்திஞ்சு பேர் இறந்துட்டாங்களாமாங்க என்னங்க வீட்டுக்கிருக்கு
ஆமாங்க நானு கேள்விபட்டே இப்ப நானும் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு மாத காலமாக பாத்துன வெயில் தாங்க போட்டு பொளந்து எடுக்குது நாங்க ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வச்சிருக்கங்க கண்ணுக்குட்டி துல்லி அடிக்கிதுங்க தண்ணி தாகத்துக்கு அத ரெண்டு நாள் குளிக்க வெக்காம ஒண்ணுமே மு அப்படி இல்லீங்க ரெண்டு நேரோ குளிக்க வச்சாத ஒழுங்கா சாப்பிடுது தண்ணியு குடிக்கிது
ஆமாங்க என்னங்க வெயில் இது முன்னாடி எல்லா மழ பேஞ்சிட்டு இருந்ததுங்க இந்த சூன் சூலைலெல்லா பாத்தீங்க நல்லா மழ பேஞ்சிட்டு இருந்ததுங்க இந்த வருடமெல்லா மழையே பாக்க முடியலீங்க அதிகமா போன வருடமு அதுக்கு மேல இருந்ததுங்க இந்த வருட அதுக்கு மேல இருக்குமா ருக்கே
ஆமாங்க வருடவு வருட வருடவு மாற மாற பாத் பாத்தீங்கனா எல்லாமே மாறிடுன் பாத்தா காலநில எங்கெங்கேயோ மாறி மாறி போயிடுச்சுங்க ஏனா அந்தந்த சீசன்ல பாத்தீங்னா மழ வெயிலு எல்லாமே கரெக்டா வந்துட் டுருந்துச்சி இப்ப பாத்தீங்னா வெயில் த தாக்கோ பாத்தீங்னா ரொம்ப அதிகமாய் டு ஒரு இந்த வெப்பநிலை அதிகமாகுறப்ப பாத்தீங்னா புவியீர்ப்பலா பாத்தீங்னா ஒரு கட்டுப்பாட்ட இழந்துடுதுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏனா முன்ன காலத்துல எல்லா பாத்தீங்கனா மரங்கள் அதிகமா இருந்ததுங்க ஏன்னா மரத்த வளத்தாங்க மரத்த வளத்தாங்க புண்ணியத்த வளத்தாங்க இப்போ வந்து இங்கிங்க மரம் வந்து அதிகமா வளத்தாங்கானாலு அதயே வெட்ற ப்தாங்க ஆளுகவா இருக்காங்க அதா மர வளக்குறதுக்கு ஆளுங்களே இல்லீங்க மரோ வளத்தாதா மழ வருன்னு தெரிய மாட்டேகிதுங்க இப்போ ரோட்டுசைட்லயே பாத்தீங்கனா பஸ்ஸு வர்றது இடஞ்சல இருக்கு அதுக்கு இடஞ்சல இருக்குன் போட்டு மரத்தை எப்படியாவது வெட்டறதுக்கு தா பாக்குறாங்களே தவிர அத வளர்க்கறக்கு யாருமே யோசிக்க மாட்டேறாங்க அதுதாங்க
ஆ மரத் மரத் மரத்த வெட்றப்ப பாத்தீன்னா இப்பெல்லா காண்டீட்டு போட்டு அந்த மரத்த எடுக்கிறக்காகவே கவர்மெண்ட் கிட்ட இது மாரி மரம்ல இருந்தா இது பாத்தீன்னா போக்குவரத்துக்கெல்லா இடையூறா இருக்குன் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்ன்னா அந்த காண்டிட்டர் எல்லா பாத்தீங்ன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு நோட்டீஸ் போட்டு மரத்துல வெட்டுறக்குதா பாத்துட்டு இருக்கு ங்க இப்ப பாத்தீங்கனா விவசாயமு பாத்தீங்கனா முன்ன மாரி கெடையாது யாரு அது கஷ்டப்பட்றதுன்னு சொல்லிட்டு சைட்ட போட்டு வித்துறாங்க அங்கயே ரெண்டு மூணு மர இருந்துச்சு அதயு வெட்டிட்டாங்க இப்ப இயற்கை வளமும் போச்சுன்னாலே நம்ம இயற்கையையே மாற மாத் ற்றொ அடய தாங்க செய்யு
இப்பையு எங்கங்க இயற்கை வளம் மனுச வந்து இயற்கைய பாதுகாத்தா தா இயற்கை வந்து நம்மள பாதுக்காக் ங்க போட்டு போட்டு தண்ணி வேணு தண்ணி வேணுன்னு போட்டு போரப் போட்டு ஃபுல்லா ஐநூறடி ஆற்நூறடி ஆயிரடி வரைக்கு போட்டு தோண்ட் தோண்டுன்னு தோண்றானுங்க அதில்லாம மரத்த வெட்றானுங்க விவசாய இத ஏ பண்ற எடத்த அழிக்கிறானுங்க கார்ப்ரேட் ஆளுக ஃபுல்லா ஆ எடத்த அவனுங்களே ஆக்கிரமிச்சுக்கிறாணுங்க ஃபேக்ட்ரி கொண்டு வருங்குறாணுங்க கம்பெனி கொண்டு வருவங்கறாணுங்க மனுஷன் நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க இயற்கை வளத்த அழி க்கதா பாக்குறானே தவர வளக்க பாக்க மாட்டேங்குறாணுங்க எவனுமே
கொஞ்ச நாளக்கி முன்னாடிலா பாத்தின்னா எறநூறடில போர் போட்டாலே பாத்திங் தண்ணி வந்துட்டு இப்பல்லா பாத்தீன்னா ஆயிர அடி மேல போச்சீனாலு தண்ணி வர மாட்டுது வெறு பொகதாங்க வருது ஒன்னுமே பண்ண முடிலைங்க ம் அதுவு பாத்தீங்கன்னா இங்க விவசாயமலா பாத்தீங்கன்ன வைங்க ரொம்பவே இதனால பாத் ஆ ப வந்து தண்ணீ இல்லாதங்காட்டி பாத்தீங்னா எல்லாரு எடத்த விக்கா ஆரம்முச்சுட்டாங்க விவசாயி பண்ணா கஷ்டப்பட்டு லாபமு கெடைக்கிங் மாட்டேகிது பாத்தீனா அந்த நெல்லே பாத்தீங்கனாலு பாத்தீங்கனா நீங்க பாத்துருப்பீங்க நியூஸ்லிலா நெல்லுலா பாத்தீங்னா மழயில் நனச்சுட்ருக்கு வே நெல்பயிர்லா அதுங்காட்டி பாத்தீனா ரொம்பா இதாரு கடன் வாங்குனா அந்த கடனையு கட்ட முடியாம பாத்தீங்னா சில விவசாயிகளா நீங்கலே உங்குளுகே தெரியு செய்தியல்லா பாத்துருப்பீங்கன் அந்த கடன கட்றளவு காச்சு ஒரு லாபோ கெடச்சுதுனா பண்ணீருப்பாங்க அந்த லாபமு கெடைக்கிலா கடனையு கெட்ட முல்லேயினா அப்பறோ என்னங்கா பண்வாங்க நல்லா லாபத்துக்கு வரப்பா எடத்த வாங்கி வித்து சைட்டு போடதாங்
உண்மதா உண்மதாங்கே இப்ப வந்து சாயிகளுக் வந்து அதிகமா தள்ளுபடியினு குடுத்தா கூட பருவாலிங்க தள்ளுபடியு அதிகமா குடுக்கு மாட்டேகறாங்கே அம்பதாயருவாதா குடுக்குறாங்க இன்னேலிருந்து பாத்தீங்னா எழுவத்தஞ்சாயரொ வரைக்கு தள்ளுபடி குடுத்துருக்காங்க அது கூட்டுறவு வங்கில வாங்னௌங்கனா கூட்டுறவு வங் ஏதோ ஒரு சொசைட்டில வாங்கனவங்களுக்கு மட்டும் பயிர்கடன் வந்து எழுவத்தஞ்சாயிர ரூவா தான் குடுத்திருக்காங்க ஆனா முழு கடன்னு இருக்கும் அது ரத்துன்னு குடுத்துத்தாங்கனா கொஞ்ச அவுங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் கடன் வாங்கனவங்ளுக்கும் நம்ம மேலும் விவசாயத்துக் இப்ப இருக்கறதுக்கு அவுங்களும் வழிவகுக்கலா ஏன்னா இந்த கடனையு ஒரு ஆளு கஷ்டப்பற்றவங்களுக்கு ஏதாவ ஒரு வழி உதவி பண்ணா இதனால அவுங்களும் மேல மேல விவசாயத்த அ பெருக்க முடியும்
அப்பிடி பண்ணீட்டிங்க கூடங்க இப்ப இப்ப விவாய பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்னு கவர்மெண்ட் போஸ்டிங்கன்னு குடுத்துல்லாமில்லீங்க விவசாயம் பண்றவங்க கவர்மெண்ட் ஜாப் அப்பிடி அவுங்களுக்கு குடுத்துறாங்கனா அவுங்களுக்கு தனியா ஒரு பெனிஃபிட்ல்லாம் இன்னும் கெடைக்கும் இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இத வந்து யோசிக்கணுங்க விவசாயம் பண்ணா நமக்கு அரசு வேலைன்னு வா இருக்காங்கனா வசாயம் விவசாயத்துல ஒரு போஸ்ட்டிங் குடுத்து அவுங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு குடுத்துட்டாங்கன்னா இனி மேல் விவசாயம் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விரும்பி பண்றதுக்காக தா மச்சா வாங்கன அவுங்க வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு நறைய பெனிபிட்ஸும் குடுத்தாங்கன்னா கண்டிப்பா விவசாயம் வந்து அதிகப்படுத்தலாங்க
அதிகப்படுதுலாம் அது பத்தின விவசாயிகளாம் தலவரமா நடக்கலாங்க இப்ப பாத்தா தலகுனிஞ்சு நடக்குற அளவுக்கு இருக்குங்க ஒருத்த வந்து கடன் கேட்கறப்ப இருக்கட்டும் அவங்க பாத்திங்கன்ன ஃபேமிலியில்ல தல குனிந்து நிக்கிறாங்க அவங்கள தல நிமிரணும்னா இது மாதிரி ஒரு
உண்ம தாங்க உண்ம தாங்க நீங்க சொன்னத உண்மனு தாங்க உண்மதாங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ணி விவசாய பக்கறவங்களுக்குல்லாம் அரசு வேல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அதலந்து நம்ம
அது ஆனா சில சில பேர்ல பாத்தீங்கன்னா காடு தோப்பு வெச்சிருக்காவங்லா பதில் சொ சும்மாவே ஆடுவாங்க இப்ப சலங்கை கட்டிவிட்ட மாதிரி ஆயிறும் அதுவும் கொஞ்சம் தப்பா தான் தெரிது
ஆமாமாங்க கண்டிப்பாங்க சில வந்து ஆமாங்க கண்டிப்பாங்க அ சும்மாவே சொல்ல கூடாதுங்க கடன் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் மே மேல இருக்கவங்கல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே ஆடுவாங்க கொஞ்சம் அரசு வேலையும் குடுத்து அவங்க தையத்தக்கன்னு ஆடுவாங்க சொல்ல முடியாதுங்க அப்புறங் நம்ம தாங்க அப்புறம் நடக்க முடியாம தலய தொங்க போட்டு நடக்க
ஆமா ஆமாங்க நெட்பயர் பாத்தீங்கன்னா அறுவட பண்றாங்களா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜப்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சன இருக்காது
ஆமா ஆமாங்க
மத்தபடி தென்ன தென்ன அதெல்லா பாத்தீங்கனா அதெல்லா பாத்தீங்கனா தனியா அது அத குடுக்காம இது பாத்தீங்கனா நெட்பயருக்கு மட்டு குடுக் தெர்லங்க அது மாரி குடுத்துட்டாங்கனா அவுங்குளுக்
யா அந்த மாரி அதா வந்து அரிசி சாகுபடிப் பண்றவங்களுக்கு மட்டோ எல்லாத்துக்கோ அரசு வேலை மத்தபடி இந்த தென்ன தோப்பு இந்த மாரி விசயங்களுக்கு கெடையாது அப்டின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா கூட நம்ம ஏனா அரிஸ் தி பண்றவங்க அரசியல் சாகுபடி பண்றவங்க வந்து இது நம்ம நம்ம ஊருக்குள்ள வந்து குறஞ்சவ குறஞ்சளவுதா இருப் அங்க அதிகமா யாரோ பண்றதில்லைங்க
அது பாத்தீங்கன்னா உங்குளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நறைய பேரு சைட்டுக்குலா எடம்லா பாத்தீங்கனா விக்க மாட் டங் எல்லாரு பாத்தீனா அறுவட பண்ணக்கு கவர்மெண்ட் இதலருந்து ஒரு தொக மாசோ மாசோ இங்களுக்கு அவுங்களுக்கு வந்துச்சுன்னா உங்ளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது யஅம் அவுங்க ஒரு டார்கெட்டு ம் ம்ம் மானியன் கிடைக் மூணு டார்கெட்ப் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்டாங்க வெய்ங்க இந்த மாசத்துக்கு இவ்ளோ குடுக்கணு இந்த அறுவடைல இவ்வளோ கெடைக்குதுனு கம்மியாகுது மழை புயல்கீது வந்து ச்சுனா அதுக்கு தகுந்த மானியம் குடுத்துருவாங்க
ஆ மானிங் குடுத்துருணுங்க அப்புறோ அதே மாரிதாங்க இப்போ வந்துங்க நெல்ல வந்து சேமிப்பு குடோன்ல பாத்தீங்கன்னா எல்லா மழைக்குள்ளயு தண்ணிக்குள்ளயு கெடக்குதுங்க அதுவந்து சேமிப்புல குடோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாதுகாப்பு பண்ணுங்க அந்த மாரில்லா பாதுகாப் பண்ணி இந்த நெர் பயிர் இல்லைங்ள சாப்புட்றாங்கனா பரவாயில்லங்க
ஆமாமாங்க நாடு முன்னேருணுங்க நம்ம நாடு முன்னேறக்குள்ள நம் நம்மளு முன்னேரணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதா இருக்குதுங்க நம்மதாங்க யோசிக்கணு யோச் சிக்காம நம்ம பொலம்பிக்கிட்டே இருந்தா ஒன்னும் பண்ணமுத்
இப்ப நானு அதங்க யோச்சிருக்கேன் இப்ப பாத்தங்க ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்லாருக்கங்க அந்த ஆப்ல பாத்தீங்கனா ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணீங்க இப்ப பாத்தீங்கனா இது ச் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டில இருப்பாங்க அவுங்கல்லே குடுத்து ஒரு ப்ரொமோஷன் மாரி பண்ண சொல்லி அந்த அப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளு ஒருவானு போட்டாலும் பாங்க ஒரு கோடி பேர் போ பணம் ஒரு கோடி ரூப வெளி
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா அது வந்து ஒருவான்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஒருத்தங்க நம்ம அந்த ஆப்பு வந்து எவ்வளோ எம்பிக்கு டவுன்லோட் பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த இவ்வளோ டவுன்லோட் பண்ற எம்பிக்கு இவ்வளோ காசுன்ன இருக்குங்க அந்த காசு வந்து அஹ்
அந்த காச விடுங்க இப்ப அந்த லாஃகின் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ரூபா பீஸுங்க ஒரு ரூபா ஒரு ஆள் போட்டாலும் ஒரு பா ஒரு லட்சம் பேர் பண்ற ஒரு லட்சம் ரூபா ஆகது இல்லைங்க
ஆமாங்க ஆமாங்க இது வந்து எப்படின்னா ஒரு பத்து ஏப்ப எப்படி பண்ணி விட்டோம்னா ஒரு இருபது கோடி முப்பது கோடி பேரு சும்மா டவுன்லோட் பண்றாங்கன்னா காசு தான நமக்கு
ஆமா டேக்ஸ் அமௌண்டும் குடுத்துட்டா அவங்க நம்ம எடுத்துக்க வேண்டிதான் அவ்ளோதாங் மத்தபடி என்னங்க ஆகபோகுது ஒரு யூஸ்புல்லான ஒரு ஆப் ஏ ஐ மூலியமா கிரியேட் பண்ணாலே பிரச்சன முடிஞ்சுங்க
ஆமாங்க ஆமாங்க சும்மா சிம்பிளானா ஒரு ஆப்ப நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா கம்பெனி கம்மி எம்பிலயும் நம்ம பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணுறாங் ஒரு நூறு பேர் டெவலப் பண்ணா நூருவா ஆ
ஆமாங்க ஒரு கிர ஒருவாதன என்ன ஆயிரப்போதுன்னு சொல்லி பண்ணுறவங்க நறைய பேர் இருக்காங்க அது நம்ம அத்தியாவசிய தேவையில பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்க அது பண்ணோம்னா கரெட்டா வ கரெக்ட்டா ச் அடுச்சோம்னா கரெக் டா
வீட்ல போயற்லாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க சொன்னது நல்லதுதாங்க முயற்சி பண்ணலாங்க முயற்சி பண்ணா ம எதுவுமே கெடையாதுங்க ஆனா நம்ம எம் பி வந்து ஒரு முப்பது எம் பி நாப்பது எம் பி நூறு எம் பி குள்ள நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணோம்னாங்க அது சீக்கிரம் வந்து நெறைய பேரு யூஸ்ஃபுல்லா இரு டக்கு டக்குன்ன அவுங்க டவுன்லோட் பண்ணிக்குவாங்க
ஆமாங்க இப்ப பத்து எம் பி இருவது எம் பின் வைங்க அது ட்ரு ட்ரஸ்டட் பாத்தீங்கன்னா பில்டு பண்ண முடியாது அதே பாத்தீன்னா பிப்டிக்கு மேல போய்ருச்சுனா உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் ஆயிரும் ச் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம் ரொம்ப லோ லெவல்லல லோக்கல்லா தெரியாது உங்களுக்கு ஹை லெவல்ல தான்
ஆமா ஆமாங்க அந்த மாரி ரி வந்தோ பண்ணோம் பாக்கலாங்க ஒரு ஒரு ஏக்கறக்கு பதிலா ஒரு நாலஞ்சு ஜேப்ப ஆஹ் பண்ணி வுட்டோம்னா அப்டி நமக்கு வருமானம் தப்பிக்கிட்டு போ வேண்டிதாங்க
ஆமா அதுலயே பாத்தீங்கனா ஒவ்வொன்னு ஒரு அப்டேட் போட்டோம் வைங்க சச் கிரிப்ஷன்ல போட்டோம் வைங்க ஒரு இந்த ஒரு இ ஒரு அ அப்டேட் பண்றது அது மாரிலா குடுத்தோம்னு அ வெறும் ஒண்ணுமே இல்லங்க இப்ப ஒரு ரூவா குடுக்குற லாகின்னு அதே பாத்திங்னா சப்ஸ்கிரிபர் ஒரு ரெண் ருவா வந்து அடுத்தஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரெண்டு ருவா ரெண்டு ரூவாங்குறது அவங்களு பெருசா தெரியாது அடுத்த லெவலக்கு போனுன்தா இருப்பாங்க மத்தவங்களுக்கு எவ்ளோ யூஸ் ஃபுல்லாகுதோ அது அது மூலியமா எவ்ளோ சம்பாற்க்ளாம் அது முக்கிய இல்ல நம்ம ஒரு ஆள பாத் னா ஒருவா லாகினு அதுகப்றோ அடுத்த லெவலக்கு போறதுக் ரெண் றுவா அப்டிங்கிறப்ப உங்களுக்கு நெனச்ச
நல்லது நல்லதாங்க யோசிக்கணுங்க யோசிச்சு இந்த மாரி அதாங்க யோசிச்சு இந்த மாரி எதா பண்ணோம்னா கண்டிப்பா நமளு வாழ்க்கைல முன்னேற்லாங்க
அது பாத்தீனா கவுர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணு
கண்டிப்பாங்க கவர்மெண்ட்ல அப் ருவ் வாங்கணுங்ளா
ஓகேங்க நன்றிங்க மீண்டும் சந்தி
சேரிங்க நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் ஓகேங்க ஓகேங்க